கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
க்கம் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
என்ன பண்ணிட் இருக்கீங்க
அ சே துணி துவச்சிட்டு வந்து ச சமையல் முடிஞ்சிருச்சு சரி கூடயாது பின்னலா அப்டின் சொல்லிட்டு கூட பின்ன எடுத்து வச்ச
சரிங்க சரிங்க சாப்ட்டாச்சுங்ளா
ஆ இன்னு இல்ல காலைலா சாப்பாடு இப்பத்தா சாப்
அப்டிங்ளா சரி ஆ ச கஅதா காலையில சாப்ட்டாச்சு இன்னு மதியோ சாப்பாடு சாப்பல்ல தோழி
ஆ மழ வர்ற மாரி இருக்குங்ளா
இல்ல தோழி வெயில் அதிகமா இருக்கு இக்கட்ட
ஆ இப் இங்க மேகமூட்டமா இருக்குது இல்ல மேகமூட்டமா இருக்கு ஆனா ஈவினிங் குள்ள வந்தா வரலா
அப்டிங்ளா கூடப்பின்றதுன்னா எந்த என் எந்த மாதிரி கூடப்பின் தோழி
அந்த பாஸ்க்கு கடைல வாங் பெட்டி எல்லா வந்து இது போடுவாங்கள பெல்ட்டு மாதிரி ஒரு
ஆமா
ஆ அந்த இத வச்சு கூட பின்றது அத வச்சு ஒயர் போட்டு கூட பின்ட்டு
ஓ சரிங்க சரிங்க தோழி எப்பத்துல இருந்து இந்த ப செய்வீங்க நீங்க
ஆ இது ஒரு ரெண்டு மூணு வருஷமா இல்ல இல்ல ஒரு நாலஞ்சு வருஷமா செஞ்சுட்ருக்க எடையில கொஞ்ச நாள் விட்டு இருந்த இப்பதா திருப்பியு ஸ்டார்ட் பண்ணிருக்க சரி இங்க ஒருத்தர் கேட்டாங்க
ஆ பக்கத்துல யாராச்சு கேட்டாங்கன்னா செஞ்சு குடுப்பீங்ளா
ஆமா யார்ன்னா கேட்டாங்கன்னா செஞ்சு குடுக்கறது ஆ எங் எங்க தங்கச்சி கட வச்சிரு க்காங்க பாத்தர கட அங்க போட்டு குடுத்தன்னா செல்ஸ் வச்சுன்னா திருப்பி போட்டு குடுக்கறது
சரிங்க சரிங்க தோழி
சேர் சும்மா
வீட்டுல அதா ஹவுஸ் சைபா இருக்கிறது இது எதாச்சுஒரு வேல சேரண்ணலாம்ட்டு
ம் ஆமா டைம் போகணு இல்ல
நல்லது நல்லதுதா டைம் டைமுன்னு இல்ல நமக்கு க்கு நம்ம வீட்டு நம்மளு ஏதாவது நம தேவைனா யாரு்கிட்டயவது இது பண்ணு அவசி இல்ல இல்ல நம்ம தேவைக்கு நம்மளே இது பண்ணி வாங்கிக்கலா ஏதாச்சு
ம் அதில்து சும்மா உக்கத்து இருக்க போது கண்டது யோசிக்க சொல்லு அதனால
கண்டிப்பா கண்டிப்பா
ஆஹ அடி இது வச்ச நல்லாவு இருக்கு டைமும்
ம் நம அத வீட்டு வேலையு செஞ்ச மாரி இருக்கு நா ஏதாவது நமக்கு கை செலவுக்கு பணம் ஏதாவது அந்த மாரி இருக்கு குழந்தைங்களையு பாத்துக்கிட்டு கணவரையு பாத்துக்கிட்டு குடும்ப அப்டியே நல்லா இதா இருக்கு வெளியே வேலைக்கு போகணு அப்டின்னா நம்ம அரக்க பறக்க செஞ்சுட்டு ஓடனு இப்ப வீட்லயே ஆஹ் ஆமா கைத்தொழில்னு ஒண்ணு இருந்துச்சு நம்ம வீட்டுல நம்ம நம்மளுக்கு விருப்பப்பட்ட நேரத்துல பண்ணலா
ம்
நம்ம பண்ணாலு நம்மள ஏன் பண்றேங்கனு கேட்க போறதில்லா ஏன் பண்ணும்னு யாரு கேக்க போறது இல்ல நம்ம விருப்பப்பட்ட நேரத்துல நம கொஞ்சோ பாச ஆ உ ஒரு நாளைக்கு எத்தனை
ஏ வீட்லா
கொட பின்னுங்க தோழி நானு சும்மாதா இருக்கே தோழி ஓ அப்படிங்களா ஒரு கூட பின்னுறதுக்கு மூணு நாள் ஆகுங்களா
சைஸ் பொறுத்து
ஓ கூ கூடனா அந்த ஒயர் பை ஒயர் பை மாரி சொல்றீங்களா அதுதானே
ம் ஒயிர் பையி தா அதுலயே வந்து நம்ம பெல்ட் வச்சு போடுறதுனால அந்த டிசைன் பாக்ஸ் மாரி முக்கோண மாரி அந்த மாரி பண்றோ
ம் சேரிங்க தோழி
அது கொஞ்சோ ஆ இல்ல வீட்டு ம் நா வந்து போன் பாத்துதா கத்துக்கனே
ஆ அப்டிங்களா
ம்
ஓ போன் பாத்து நீங்களே பின்ன கத் கத்துக்கிட்டேங்களா
ஆமா ஆமா
ஓ நல்லது நல்லது தோழி இப்ப கைபேசிலா ஹ தையல் பத்தி கூட நெறய வருது தையல் தெரியாதவங்க கூட இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போ போன் மூலமாவே பாத்து கத்துக்குறாங்க நல்ல விஷய விஷயங்களு வருது கெட்ட விஷயங்களு வருது நல்ல ஆஹ் ஆமா கண்டிப்பா நம்ம நல்ல
ம் ம்
துருகி எடுத்துக்கிட்டுப் போனா இன்னு நல்லது
ம்
ம் மதியத்துக்கு ஏ சமைச்சனு
ன்னாசு ஆ அது கத்திரிக்கா முருங்காப்போட்டு சாம்பார் வச்ச
ஓ நானு அதே சாம்பார் தா வச்சர அதே சாம்பார் தா வச்சிருக்க நீங்க எப்டி
ம் பருப்பு ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு வெங்காயோ கத்து தக்காளி பூண்டெல்லா தட்டி போட்டு ஆ கொஞ்ச எண்ண ஊத்தி கத்திரிக்காய் இல்ல முருங்கா இல்ல இல்ல தனியா வந்து ஆஹ தனியா வ வதக்கிட்டு வே வெந்த பின்னாடி அதுக்கப்புற பருப்பு ஊத்திட்டு புளி கரைச்சி ஊத்தி ட்டு வடகம் போட்டு தாளிச்சி
சரிங்க சரிங்க தோழி நாங்க பாத்தீங்ன்னா பருப்புலே தக்காளி பூண்டுலா போ போட்ருவோ தோழி
ம்
பருப்புலே மொராச்சூல் தக்காளி பூண்டு எல்லா போட்டு பருப்பு வெந்ததுக்கு அப்றோ கரஞ்சிட்டு காய் வெந்துதா அந்த மொளகாத்தூளு காய் வரி இதா இது பன்ட்டு அதுலே பருப்பு எத்து
ஆ
ஆனா ஒரு ஊர்ல ஒவ்வொரு மாரி செய்றாங்க உங்க ஊர் சைடு அந்த மாரி செய்றீங்போல நான்வெஜ்லா நல்லா சாய்வீங் ஓ நான்வெஜ்ல்லா நல்லா சமைப்பிங்ளா
இல்ல இல்ல அப்புனோ எல்லா ஃபோன பாத்துதா செய்றதே ஃபோன்லே ஸ் அ யே மவ்ள நான்வெஜ் எப்டி சமைப்போனா அப்படி சமைப்ப ஆனா இப்பெல்லா நெறயா வெரைட் டி நெறைய டிஸ்ஸு அதெல்லா பண் றாங்க அ அதனால ஒன்னொன்னா ட்ரைப் பண்றது நல்லா வர்றத வந்து எடுத்துக்கிறது பே செட்னா அத அப்டே விட்றது
ஓ அப்டிங்ளா தோழி சரிங் சரிங் ம் அவ்ளோவு நான்லா இது பாத்துலா சமைக்கறது இல்ல தெரிஞ்சிது அப்டே சமைக்க வேண்டி தா ரொட்டீனா மாத்தி மாத்
இல்ல தெரிஞ்சு சமைக்கிறதா தெரிஞ்சு வச்சு சமை செர்வ புதுசா எதனா சும்மா செஞ்சு பாக்கலாமே அப்டின்
பலகாரம்லா நல்லா செய்வீங்ளா
ஆ ஹ ரவாலெட்டு சோமாசா அதெல்லா செய்வ ம் ஸ்வீட்டு செய்வ காரமு செய்வ ஆமா
ம் சரிங் சரிங் நீங்களே வீட்ல செஞ்சுட்டிங்ளா
ஆ இவங்கே ம் நானே செஞ்சிருவேன் ஓ நெறையா செய்ய மாட் டே வீட்டுக்கு தேவன்ட்டு
செரிங்க சா அதா அது நம்ம கொ நம்ம கொழந்தைங்க சாப்புடுற அளவுக்கு பெசஞ்சி வச்சா ஒரு மாரி சாப்பிட்டுருவாங்க பசங்க கடையில வாங்காம நம்ம வீட்லயே செய்றது நல்லதுதானே
ஆமா
சொல்லுங்க தோழி அப்றோ கூட பின்னிட்டீங்களா அ நீங்க
இல்ல இப்பதா மூணாவது லைன் போறன் இப்பதா மூணாவது லைன் போ போறேன் ம்
இப்ப ஃபுல் நம் அதுலே வேலை செஞ்சா கூ ஒரு நாளைக்கு ஒரு கூட பின்ன முடியாதுங்களா முழுசா அந்த வேலை செஞ்சா
பேசிட்டு ஆ செரி சொல்லுங்க
இல்லங்க தோழி க் இப்ப அந்த கூட பின்றது செஞ்சீங்கன்னா ஒரு நாள் செஞ்சுட்டீங்களான்னு கேக்குற ஒரு கூட பின்ன முடியாது
ஆ ஒரு நாள் பண்ணிடலாம் எந்த வேலையும் பண்ணாம பண்ணா பண்ணிடலாம் நமக்குதா வீட்டு வேலையும் பண்ணீன்னு எல்லா வேலையும் பண்ணும்ல
ஆமா ஆமா தோழி
ஆ அது அதுலயும் பாதி நேரம் போயிருது
ம்
அதுலயே பாதி போய்டுது டைம் ம்
உ
ஆ வேற சொல்லுங்க எ எங்க ஊர் திருவிழா முடிஞ்சது
உங்களுக்கு எங்களுக்கு எந்த எந்த பண்றது தவ ஏதாது தெரியுமா
ஆ ப்ளவுஸ் எல்லா கட் பண்ணி வச்சா தச்சிருவேன்
ம் செரி செரிங் தோழி
ஆ ம் சின்னதா சுடிதாருங்கள் எல்லாம் பசங்களுக்கு வாங்கிட்டு வர்றது நானே
ஒ
தச்சுருவேன் அந்த கை ஆ அது வரைக்கும்
உங்களுக்கு தேவையான
ம் ம் இல்ல கட்டிங் கொஞ்சம் செரியா வராது எனக்கு ஆ எங்க ஒரகத்திக்கிட்ட போயிட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டு தைச்சுக்கோ
ஓ செரிங் செரிங்க தோழி அது கூட இப்ப எல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லயே எல்லாம் பாத்து கத்துக்குறங்கா தோழி நீங்களும் அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
ஆ அது இதுக் மேல தா செய்ய ஆரம்பிக்கணு ம்
வீட்ல இப்பப்ப வேற யாராச்சு இருக்காங்ளா தோழி
ப்ரூ அதிகமா இருக்கா பாத் சொல்லு
ஆமா ஆமா தோழி கொஞ் ஆமா
ஹஹ
கொஞ்ச நேரோ நம்மள செம்மா இருக்க விட மாட்றாங்க தோழி
ஆ
சரிங் தோழி நா நா அதுக் ம் ஆ சரிங் தோழி ம் ஒரு முற பேசலா தோழி